ஹலோ எஸ் சொல்லுங்க எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கே என்னா இந்த டைம்க்கு கால் பண்றிங்க
ஃப்ரீயா இருக்கல்ல அதனால இந்த டைம்க்கு கால் பண்ண
ஃப்ரீயா ஆயிருக்கும்
ஆமா எந்த வே எந்த வேலையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கற அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஆ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிங்க பாருங்க
ஆ ஹா எப்ப வந்திங்க
இன்னிக்குதா வந்த இன்னிக்கு காலல வந்தே
ஓகே ஓகே அஹா அஹா
ஈவன் வந்து விட்டு போயிட்டாரு ஒரு மூண் நா ஒரு மூணு நாள் இருந்துட்டு வரலா அம்மா வீட்
ஆஹா ஆஹா
அப்டின் சொல்ட்டு வந்தே இல்ல வந்தே நா போன மாச வந்தே
ஓகே ஓகே ஹா ஹா
சேரி இப்போ கொஞ்ச ஒடம்பு செரில்ல
ஆஹா
சரி அவங்க பாத்த மாரியும் இருக்கும் அப்டியே அம்மா வீட்டு போயிட்டு வந்த மாரியும் இருக்கும்
ஆ ஹ வீடுல்லா ஷிஃப்ட் பண்ணோன் சொல்லிட்டு நனச்சீங்க ஷிப்ட்ல்லா பண்ணிட்டீங்களா
ஆமா ஆமா அதெல்லா பண்ட்டோ எப்பயோ வந்துட்டமே நாங்க மூணு மாசம் ஆயிடுச்சு வந்து கூட
ஓ மூணு மாசம் ஆயிடுச்சா
ஆமா நாள் போறதே தெரியல அவ்வளோ பாஸ் பாஸ்ட்டா போயிட்டு இருக்கு அதனால தெரியல மூணு மாசம் ஆனதே இப்பதா வந்த வீடு கட்டின மாரி இருந்துச்சு ந்துக்கு
ஆ ஹ ஓகே ஓகே ஓகே எல்லா செட் ஆயிடுச்சா எல்லா செட்ல்லா பண்ட்டீங்களா
ஆமா ஆமா எல்லா எல்லாத் பொருள்ல்லா வந்து அடு அடுக்கறதுக்கே அதுதா பெரிய வேலயே வீடு கூட கட்டிடலா போல இந்த வீட்ட மாத் த்திரோ பாருங்க இங்கந்து காலி பண்ணி அங்க போறது அதா பெரிய வேலையே எல்லாமே அங்கங்க அந்த அந்தந்த எடத்துல வைக்கணுன்னா அப்பா முடியல ஒரு வாரோ இருக்குன்னு நெனைக்கிறே ஒரு வாரத்துக்கு ஒரு வாரோ ஆயிடுச்சு கொஞ்ச கொஞ்சமா பண்றதுக்கு ஏன்னா வந்து இப்ப சா ம்
பேக்கேஜ் குடுத்துட்டீங்களா எப்டி
இல்ல இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இல்ல இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச லாரி டிரைவர் ஒருத்தர் இருக்காரு எங்க அப்பாக்கு தெரிஞ்சவரு ஒருத்தரு அவருக்கு சொன்னோ அவர் வந்து நம்ம லாரிலயே நா போயலா அப்டின்னாரு செரி அப்டின்ட்டு ஆ ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு குடுக்கணமோ அது குடுத்துடலாம் எதுக்கு இப்ப அவங்க வேற எங்கயாச்சும் போனா அவங்களும் வாங்குவாங்கல்ல காசு
ஆமா ஆமா ஆமா
அதனால சரின்ட்டு அவங்களுக்கு சொல்லணும் அவங்களே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ந்து அவங்க நெறைய வீடுல்லா இந்த மாரிதா காலி பண்றாங்களா அந்த மாரி ஆளுங்க வச்சு இருப்பாங்கல்ல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கொஞ்ச சின்ன ஏஜ்ல இருக்கும் ரொம்ப ஏஜ்ல இருந்தா வெயிட்ல்லா தூக்க இருக்க முடியாதுல்லையா
கரெக்ட் ஆமா ஆமா
அதனால சின்ன ஏஜ்ல இருக்கிற மாரி சின்ன பசங்களா இருக்கற மாரி ஒரு நாலு பேர் வேணும் போனாங்க சரி நாலு பேருனா நை எங்க வீட்ல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நாலு அஞ்சு ஆறு ஆறு பேர் இருக்கோ ஆறு பேர் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலா
ஆஹா
அப்படின்ட்டு காலி பண்ட்டு வண்ட்டோ வந்து அவங்களே
ஒரே ஒரே ரவுண்ட்ல முஞ்சிச்சா இல்ல ரெண்டு ரவுண்ட் பண்ணீங்கன்னா
பெரிய வண்டி அது நாங்க சொல்ட்டோ எ இவ்வளோ இருக்கு இவ்வளோ பொருள் இருக்குன்னு சொல்ட்டோ அவரு நாள் வந்து வா பாத் பாத்துட்டு போயிட்டாரு எத்தன எவ்ளோ பொருள் இருக்கு எவ்ளோ தேவப்படும் எவ்வளோ பெரிய என்னன்னா நெறைய சைசு வண்டி வச்சிருக்காரு சின்ன வண்டி இருக்கு மீடியம் வண்டி இருக்கு பெரிய வண்டி இருக்கு
ஆ
நெறைய இதுல வச்சிருக்காரு ஏன்னா வந்து சின்ன வண்டினா வந்து இப்ப குட்டியான மாரி இருந்துச்சுன்னா வந்து சும்மா சின்ன பொருள்ல்லா எடுத்துட்டு போற மாரி அந்த மாரி அந்த மாரில்லா இருக்கிறதால எங்களுக்கு சௌரியமா போயிடுச்சு அது பெரிய லா
ஒருது ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடாமே வச்சிருந்தீங்களே அது ஃப்ரிட்ஜு இருக்கா இல்ல குத்துட்டீங்களா
ம்ம இல்லைங்க அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா ஓடிட்டு இருக்கு உள்ள இருக்கற பல்ப் போயிடுச்சு உள்ள இருக்கிற பல்ப் போயிடுச்சு அப்பற வந்து அந்த அ
பிரிட்ஜுங்கா அது
ஆமா அது இப்படிய இருவத்தி அஞ்சு ஆமா ஆமா ஆமா இருவத்தஞ்சு வருஷமா ஓடிட்டு இருந்தது ஒரு ஃபால்ட் கூட இல்ல அது ஒரு இப்ப இருக்க பிரிஜ்ஜுட்லா இப்ப வருமான்றது தெரியல எங்களுக்கு எல் ஜி பிர்ஜ் வச்சு
ஆ
அது பிராண்டுன்றதா ஆனால சொல்ல முடியாது எல்லாம் பிரா எல்லா எல் ஜியா வாங்கனா கூட எல்ல வரு அப்டின்ட்டு சொ முடியாது
ஆ ஆமா ஆமா
கஷமா நல்லா ஓட்ருக்கு ஒரு ஃபால்ட்டு இல்ல அந்த பல்ப் மட்டுந்தா ஒடைஞ்சிருச்சு அந்தா பல்ப் மட்டு போயிடுச்சு சரி கழட்டி வச்சு வாங்கலான்னு பாத்தா அது அதுக்கப்பற அந்த மாடல் பழைய மாடல் இருவத்தஞ்சு வருஷம்னா அதனால சரியா கெடைக்கல
ஓகே
அதனால சரி அப்டி இல்லைனாலு பரவால்ல நம்ம டியூப்லைட் போட்டு கூட யூஸ் பண்ற மாரி பாத்துட்ருந்தோ ஆமா அப்படிதா பண்ணிட்ருந்தோ சரி வீடு மாத்தருமே சரி நம்ம ஃரிட்ஜு புதுசாவே வாங்கிக்கலா அப்படின்ட்டு இத நாங்க வந்து போட்டோ அது குடுத்துட்டோ அது வந்து எத்தனை என்ன கம்மியாதா வாங்குறாங்க ஃரிட்ஜ்ஜு கடையிலயே கம்மியா வாங்குறாங்க வெளில இருந்து என்னா ஒரு எட்நூறு ரூவா வாங்னாங்க போல வெள்ள கடையில நாங்க கேட்டா ஏ ஹை எக்செல் ஐநூறு ரூபா தா வாங்குவானா அது வந்து நாங்க எடுத்துட்டு போனோ அவ எடுத்துட் போனோ இத்தனை மாடி அத்தனை மாடியா ஆயிரத்திட்டு கேள்வி கேட்கறா
ஓகே ஓகே ஆஹா ஹா
கால்ல வந்து ஆ பிள்ளைங்களுக்கு அந்த நெறைய கடை இருக்கும்ல ஆமா ரியு கேட்டு பாத்தா அவ வந்து எட்று ரூபான்னா சரி வந்து எடுத்துட்டு போப்பான்னு சொல் ஏன்னா வீடு காலி பண்றது அங்க இருந்து அங்க போயிட்டு அங்க மறந்துட்டு அவ்ளோ தூர வந்து அவ எடுத்துட்டு போ முடியாதுல்ல
ஆ மீன் வண்டி எத்துன்னு வந்து எத்துன்னு போயிட்டானா இப்படி
ஆமா ஆமா மீன் வண்டி மாரி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போய்ட்டா அவனே ஆனா கொஞ்ச கஷ்டமா இருந்தது அது போகும்போது தா ஏன்னா வந்து இருவத்தஞ்சு வருஷமா இருந்தது எங்க வீட்ல எங்க வீட் ட்டு ஆள் மாரி ஒண்ணு இருந்தது அது இப்போ திடிர்னு அது போனோனே நம்ப ஆளு நம்ப வீட்டு ஆளு ஒருத்தங்க பிரிஞ்சு போற மாறி எங்களுக்கு தோணுச்சு
ஆ ஹா ஓக்கே வச்சிருக்கணுல்ல இப்போ இப்போ இப்ப புது வீட்ல வச்சிருக்கணு எங்கனாச்சு ஒரு மண்ணுல்ல போட்டு
எங்க இருக்கற இடமே இருக்கற பொருளே வந்து எடத்துல பத்தமாட்டது இதுல எங்க அதையு போட்டு வச்சுட்டு இருக்க முடியு சேரி போய் போட்டோ போட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோ
ஆ ஓக்கே வந்து எல்லா செட் பண்ட்டீங்க வீட்ல இது இப்போ கட்டினதுன்னா கிரௌண்ட் ஃபோர்ரு கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டுந்தான இப்போ இப்போ நியூவா கட்னீங்க
ஆமா ஆமா ஆமா இப்பத்தக்கு கிரௌண்ட் ப்ளோர் போதும்ட்டாரு அப்பா சரி இது வேற மா இப்ப தூரத்துல இருந்து வந்துட்டு போயட்டுலா இருக்க முடியாதுல வீட்ட வந்து பா இப்ப வீடு கட்றோம்னா சும்மா ஆமா காண்ட்ராக்ட் குடுத்தோ இருந்தாலு எந்த காண்ட்ராக்ட் கார எவன் உண்மையா இருக்கா எல்லாரு திருட்ற திருட்டு பசங்க தா ஆமா அத நடை அவ்ளோ தூரத்துல இருந்து நாங்க எங்களால வந்து பாத்துட்டு போயிட்ல்லா இருக்க முடில சேரி இப்பத்திக்கு நம்ப கட் கட்றது கிரௌண்ட் ஃப்ளோர் பா பாத்துக்கலா அப்படின் சொல்ட்டு கீழ மட்டுந்தா கட்டியிருக்கோ இன்னொரு இப்ப மழ காலோ வரும்ல்ல கொஞ்சோ மழ காலோ எல்லா போயிட்டும் வெயில் காலோ ஒரு அந்த பனிக் காலோ ஆரம்பிக்குல்ல ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி அந்த மாறி ஆரம்பிக்கலான்னு இருக்கோ அடுத்த இப் ப்ப வர ஜனவரி ஆரம்பிக்கலான்னு இருக்கோ மேல
ஓக்கே ஓக்கே ஓக்கே
அப்டி மேல ஆரபிச்சன்னா மேல மேல எல்லா கொஞ்சோ சீக்கிரமா கட்டி முடிச்சிட்லா கீழதா கஷ்டம் அந்த பவுண்டேஷன் போட்ணு அத கம்பிய கீழ இருந்து போட்ணு அத போட்ணுன்னா ரொம்ப டைம் ஆவுது மேலன்னா அந்த பிரச்சனை எங்க இருக்க போது நா கொஞ்சோ வந்து மேல ஆல்ரெடி
த்தோ இருக்கே ரொம்ப செலவாயிருக்குமே எவ்ளோ
மா ஆமா ஏன்னா நாங்க ரெண்டு மூனு மாடி சேத்து கட் னோ அப்டின்றதால நாங்க வந்து கொஞ்சோ ஆழமாதா போட்ருக்கோ கடக்கால்லா
ஓக்கே ஓக்கே ஆ ஹா ஹா ஹா
கட்ற ஐடியா இருக்கு எங்களுக்கு
ஓக்கே ஓக்கே ஆ ஹா ஹ
ட்டோனா வந்து அதுவு ஒரு ஒரு இது மாறி இருக்குல்ல மாசம் மாசம் ஆனா ஒரு சம்பளம் வர மாறி இருக்கும் இல்லயா வாடகைவுட்டா ஒன்னு அது ஒன்னு இன்னொன்னு வந்து நம்ப கூட இருக்கற ஒரு சொ சொ இப்ப நம்பளுக்கு ஏதோ ஒன்னுன்னாலோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ சொந்தகாரங்க கூப்ட்டா அவன் கு அவன் வந்து சேர்றதுக்கே எல்லா முடிஞ்சிரும் போல இங்க இப்ப பக்கத்துல ஆளுங்க இருந்தாதா கொஞ்சோ துணைக்கு இருக்கற மாறி இருக்கும் அதனால மேல ஒரு சின்ன குடும்பத்துல பாத்தா விட்டோனா ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ பாத்து ரெண்டு போஷன்னு இல்லன்னா ஒரு வீடு மாறி ரெண்டு வீடு மாறி பாத்து கட்டிட்டோனா ஒரு சின்ன குடும்பம் இருக்குல்ல இருந்தன்னா கொஞ்சோ அவங்களும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க பக்கத்துலயு கொஞ்சோ பாப்பாங்கல்ல ஆளுங்க ஆ இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் இரு
அங்கே இப்ப ட்ரைனேஜ் இருக்கா இல்ல எப்டி செப்
இல்ல இப்ப போட்டுட்டு இருக்காங்க செப்டிக் டேங் தா ஆனா இப்ப போட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்துருமா ஓ ரெண்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தானா
ஓகே ஓகே ஓகே ஆ ஹா ஆ
ஆ அதா இப்ப வந்துருமா ஆமா அது வந்ததுக்கப் ப்புறுந்தா அதுக்குதா நாங் வந்து ஜனவரி வரைக்கு வெய்ட் பண்ணிட்ருக்கோ ஏனா அது வந்துர்ச்சின்னா ஆ நம்ளுக்கு பெரிய தலவலியே அதுதா
ஓ ஹா ஓகே ஓகே ஓகே
கட்டிட்டோனா ஒருரேடியா வேல முஞ்சிரு
ஆமா ஆமா ஆமாங் ஆமாங்
அதோ வெயில் காலத்துல இப்போ கட்டும் மோது வந்து க எப்டியு கட்டி முடி க்கிற்த்துக்கு வெய்ல் காரோ வந்து ரொம்ப கரக்ட்டா ருக்கு அதுவு வந்து ரொம்ப வெயிலுங்க இங்க வெயிலு தாங்கவே முடில
ஆ ஹா
இப்ப இத்தனை நாள் வந்து நாங்க வந்து மேல் வீட்ல இருந்தோ அதுவு வாடக வீட்ல இருந்தோ இந்த வீடு புடிக் கலயா அந்த வீடு அந்த அப்ப புடிக்கலன்னா அப்டியே அழகா குரங்கு மாறி மாறிட்டே இருந்தோ னோ இப்ப நமக் க்குன்ட்டு ஒர் வீட் இருக்கா ஆ இருக்கு அப்டி சொல் வந்து உக்காந்துட்டோ ஆனா வந்ததுக் நமக் க்கு வீடிருக்கு இல்லன்ன்ல ஆனா என்னுன்னா வந்து கொஞ்சும் ஆ வெயில்லு அதிகோ ஏஅ மேல வந்து எதும் வீடு இல்லல்ல எல்லா வெய்லு எறங்குது இங்யே மொட்டமாடில இந்து ஃபுல்லா எறங்குதா ரொம்ப கஷ்டமா ருக்கு
ஓகே சரிங்க ஒர் நாள் நா வரே நா வீட்டுக்
கண்டிப்பா வாங்க ஆமா க்ரகப ப்ரவேசத்துக்கு வந்தீங்க ஆமா அத் அன்னிக் வந்து இங்க அதுக்கப்றோ வீட் த்திக் வரவே இல்ல இந்த பக்கோ வந்தீங்னா வந்துட்டு போங்க குடும்பத்தோட்ட
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அப்பறோ எப்டிய அக்கத் பக்கத்ல வீட் இர் க்கு நெனிக்கிறே நா பாக்ல வந்து ஆவ் அப்டே சாப்ட்டு கள்ம்பிட்டே சீக்ரமா எதுமே சுத்தி பாக்கல அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தெரு ஃபுல்லா
அல்ல அது சரியா பாக்கு முடில நீங்கு மாங்கல நீங் கரட்டா வாங்க பா அம் இங்கே பக்கத்ல கூட எடோல்லான் நறைய இர்க்கு
ஓகே ஓகே ஓகே அ ஓகே
கொஞ்சோ ஆன கம்மி கொஞ்சு கம்மி ரேட்ல தாய்ரு க்கு நீங்க வாங்க நாங் காட்ற உங் எடமூ ருக்கு இப்போ வீடு கூட நீங் காமி சரியா சுத்தி பாக்குலல்ல
ஆமா ஆமாங்க வாங்குமா லொகேஷன் மட்டு அன்ப்புங்க நா வந்து போறே ஓகேங்ளா
ச்சேர் சே செரி நீங்க வாங் வாங்க ம் ச்சேரி நா வக்றே ம் ச்சேர்
ஓகே ஓகேங்க ம் ஓகே பாய்